வணக்கம் வணக்கம்மா ஆ நல்லா இருக்குமா நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்கே
ம் சொல்லுங்க
ம் உறுதியான சாப்பாடு எள்ளுல செய்யறது உங்களுக்கு ஏதாவது தெரியுங்களாங்க
ம் இல்லையமா எள்ளுல வந்து எள்ளூர்ண்ட அது மாதிரி வைக்கலா அந்த எள்ளு எள்ளு பருப்பி அது வாங்கி சாப்படு போப்பபசங்களுக்கு
ஆ ஆ
ம் நான் செஞ்சது இல்ல கல்லூரண்ட மாரி ஏதாச்சு வைப்போ அது எனக்கு தெரியாது எங்க அத்த அவங்க வச்சு தருவாங்க எங்க மாமியார்லாம்
ம்
உருண்ட எல்லா எள்ள உருண்ட வைக்க தெரில எனக்குல்லா தெரியாது கடையில பருப்பியா வாங்கி தருவோ பசங்களுக்கு
அவ்ளோதானா
அவ்வளோதான்
அதுவு நல்லதுதான் உடம்புக்கு
ம் எல்லோ போட்டு செய்வாங்க
ம் ஆ
எல்லோ போட்டு எல்லா செஞ்சு தருவாங்க எங்க அத்த
ம் ம் அடிக்கடி செஞ்சுக்குவிங்களா
அ அடிக்கடிக்கல்ல எப்பாச்சும் ஒரு தடவை அது ஆசையா பசங்க கேட்டாங்கன்னா
ம்
செஞ்சு சாப்டுவோ எல்லூ போட்டல்லா அந்த மாதிரி செய்வோ
அந்த காலத்துல எல்லா அந்த மாதிரிதான் செய்வாங்க
ம்
எங்க பாட்டி வந்து எள்ளு நைஸா இடிச்சு ப்பண்ணே அ ஆமா அவங்க அடிக்கடி சாப்ட்டாங்க அதான் நூறு வயசு வரைக்கு இருந்தாங்க அவங்க
ம் எள்ளு மாவுண்ணுவாங்க
ஆமா எல்லூர்ண்டான்னு சொல்வோ
ம் ம்
அது வந்து நல்லா இடிச்சுட்டு அழகா செஞ செய்வாங்க அம்மா ஆய வந்து ஆ வெள்ளம் இருக்குது இல்லைங்களா
ஆ ஆ வெள்ளம் எள்ளு எல்லா போட்டு இடிப்பாங்களா
ஆமா வெள்ளம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்குவோங்க தூள் பண்ணி
ம்
அந்த எள்ளு சுத்தம் பண்ணி வச்சுக்குு காய் வச்சு
ம்
இடிப்பாங்கதை ஓரல்ல போட்டு அழக
ம்
நைசா மெஞ்சுதுக்குப்போ கள்ளக்கட்ட இருக்கு இருக்குது இல்லையா கல்லக்கோட்ட வேர்கல்லை
உம்
அதையும் உரிச்சு வச்சுடுவாங்க நல்லா
உம்
அப்புறமா கேவரு மாவு
ஆ
அதுவும் மாவு மாதிரி சேர்ந்து வர்றதுக்கு ஒரு விரிச்சி வச்சிடுவாங்க கொஞ்ச கேவிர மாவு கொஞ்சம் வச்சுக்குவாங்க
உம்
அப்பறமா ஃபர்ஸ்ட் அந்த கல்லக்கொட்டைய போட்டு இடுப்பாங்க வேர்க்கலைய
ம்
ஒரு ஒரு வந்து ரெண்டு ஒரு மூணு டம்ளர் கல்லக்கொட்டன்னா மூணு டம்ளர் எள்ளு
ஆ வே இது வேர்க்கடலெல்லா வறுத்து எடுத்துக்கணுமா
ஆமா வறுத்துதா எ
வறுத்து அந்த ப பொட்டெல்லா எடுத்து ப எடுத்துட்டு
ஆமா கிளீன் பண்ணி நல்லா சிம்ல வெச் ச்சு அழகா செகப்பு கலர் வர்ற மாரி வறுத்து
ஆ
ஆ வேர்க்கடலையு அப்பறமா இதுவு தனியா எடுத்து வெச்சுக்ணு எள்ளு தனியா அதே மாரி வதக்கி சூடேத்தி சிம்முல வெச்சு நல்லா ஒரு ப்ரவுன் கலர்ல நல்லா வ வறுத்து வெச்சுக்ணு
ம்
வேர்க்கடலையு அதே மாரி வறுத்து வெச்சுக்ணு
ம்
வெல்லம் கொஞ்சம் ஆட் வெச்சுக்கணு பக்கமா தூள் பண்ணி
ஆ
சேந்து வர்றத்துக்கு கொஞ்ச கேவுரு மாவு
ஆ
அது மூணு டம்ளர் அது மூணு டம்ளர் வெல்லம் ஒரு மூணு நாலு டம்பளர் போட்டாக்குனா
ம்
குருமா ஒரு டம்ளர் அப்படி எடுத்து வச்சுங்கங்க
ம்
இதெல்லாம் சேர்த்து இடிப்பாங்க முன்ன கள்ளக்கொட்ட அப்புறமா எள்ளு நல்லா நைசா நசுக்கி வச்சுடுவாங்க அதுக்கப்புறமா வேர்க்கடலைய நசுக்கி வச்சுடுவாங்க சலிச்சு ஒரு மாதிரி படிச்சு படிச்சு எடுத்து வச்சுக்குவாங்க பக்கமா
ம்
அப்புறமா வெல்லம் கடைசியில வந்து வெல்லமும் அந்த கேவுருமாவும் போட்டு இடிப்பாங்க நல்ல
ம்
உரலை போட்டு நல்லா இடுப்பாங்க
ம்
அந்த மாதிரி செஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே உருண்டை புடிப்பாங்க
ம் அதான் எள்ளுருண்டையா
ஆ ஆமா அது எள்ளுருண்ட மாரி வெப்பாங்க
ம்
ரெண்டுமே சேத்தி டுச்சு அந்த மாதிரி வச்சி அது ஒரு பானையில வச்சுக்குவாங்க பாட்டி அப்பப்போ தருவாங்க எல்லாருக்கு
ம்
நாங்க சாப்டு இருக்கோ அந்த காலத்து நினைவுகள் எல்லா மறக்க முடியாதது
ம்
ஆயா அந்த மாரிதா செஞ்சு குடுப்பாங்க அப்பப்ப எள்ளுருண்ட தெருவுல குச்சிக்கிழங்கு வித்துட்டு வந்தா அதுவு விடமாட்டாங்க அது வாங்கி தருவாங்க
ம்
அப்பறமா பப்பாளி பழ இருக்குது இல்லைங்களா
ஆமா
எங்க ஆயா ரொம்ப விரும்பி சாப்புடுவாங்க
ம்
ஒரு பழனா பழ வந்துச்சுன்னா வாங்கி அழகா சாப்டுடுவாங்க
ம் ம்
நூத்தி மூணு வயசுனுவா நாலு வயசு இப்ப வரைக்கு நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க எட்டு கொழந்த பத்து கொழந்தய பெத்திட்டு கூட
ஆ
புள்ளைங்க எங்க ஆயாக்கு ஆனாலு நல்லா ஆரோக்கியமாதா இருந்துட்டு நல்லா நடந்துக்குன்னு செஞ்சுக்குனேதா திடீர்னு ஒரு மூண் நாள் நோய் வாய்ப்பட்டு செத்தாங்க
அ சேர் சேர்
ஆ அந்த காலத்துல எந்த வியாதியு கெடையாது
அந்த வயசு வரைக்கு நம்மல்லா இருக்கோமா சான்ஸே இல்ல
கஷ்டந்தா காலோ
ம்
நல்லா இருந்தாங்க நல்லா சாப்டுவாங்க அவுங்க நல்லா இந்த மாரிதா ஆரோக்கியமா இந்த உழுது எ எள்ளல்லா வந்து சீரகம் போட்டு இடிச்சி ஒரு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு ஒருவாட்டி எங்களுக்கு தருவாங்க
ம்
அது வந்து வந்து வயித்துலக்குற பூச்சி இங்க வந்து சாகறதுக்கா
எள்ளு சீரகம்மா
வெ சீரகம் போட்டு அந்த உழுது கொய்யின்னு சொல்லுவாங்க இல்லையா
ம்
நல்லானு போட்ருவா போடுவாங்க இல்லையா
உ
முன்னே சொன்ன மாரி இருன்ச்சு நானு அது சரியா முழுசா சொல்லல
அ
அ இது கண் நம்ம கண்டத சாப்பிடுறோ இல்லையா பூச்சி மருந்துக் பதிலா
ஊ
அ சீரகம் போட்டு இடிச்சி அந்த சாறு எடுத்து குடுப்பாங்க டம்ளர்ல இது வந்து ஒரு வைத் தியமா செஞ்சுட்டு வந்தாங்க எங்க பாட்டி அவங்களு சாப்பிடுவாங்க எங்களுக்கு குடுப்பாங்க
ம்
ஒரு மூணு மாசத்துல ஒருவாட்டி எல்லா பேரணங்களு வரவழச்சு
ம்
குடுப்பாங்க எங்களுக்கு
ம் செர்
இடிச்சு ஓமமு சீரகமு போட்டு இடிப்பாங்க அந்த கொய்யு அந்த கொய்யி குச்சி குச்சியா இருக்கு எலையோட த்துட்டு வந்து தண்ணில அழசிட்டு ஒரல்ல வச்சு நல்லா இ டிச்சு நைசா அதுல இருக்கர சார் எடுப்பாங்க எடுத்து ஒரு ஒரல்லப்ப இடு து ஒருப்பா அஞ்சு கிளாஸ்சு சாறு எடுத்து ஊத்தி கலக்கி அது
அ அது எதுக்கு ஜேன்றோ சக்தி ஆகரத்துக்கா இல்ல
இல்ல இல்ல இத உ உடம்புலக்குற ங்க சாகறதுக்குன்னு சொல்லுவாங்க உழுது கொய்ன்றது ஜீரண சக்திக்கெல்லா அடிக்கடி குடுக்க மாட்டன் மூணு மாச த்துக்கொருவாட்ட அது வைத்திய மாதிரி பாப்பாங்க சித்த வைத்திய மாதிரி பேரணங்களுக்கெல்லா அந்தம்மா குடுப்பாங்க
ம்
தாத்தா எடுத்துட்டு வருவாங்க எங்க பாட்டி அது மாதிரி இச்சு குட்டுவாங்க
ம்
இப்ப என்னடாண்டா இருவத்தஞ்சு வயசுலல்லா ஆமா அந்த எல அது ருச்சி எதோ எலன்னு சொ சொல்லுவா இடிச்சு ஒரு ஒரு சார் ஒரு டம்லட் கொடுப்பாங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு இருக்கிறதுக்குன்னு சொல் சொல்றாங்க பூச்சிங்கல்லா சாகறதுக்கான்
ம்
வயித்தல இருக்கிற அது மாதிரி குடுப்பாங்க ஆயா
சரி சரி
ஆமா நல்லாதான் இருந்தாங்க நல்லா சாப்ட்டோம் நாங்க அத இது வரைக்கும் நீ எங்களுக்கு தெரிஞ்சது நான் சொன்னா இந்தளவுக்கு தான் வேற ஆரோக்கியத்துக்கு வந்து பப்பாளி வந்து வாரத்தல ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ரெண்டு வாட்டி என்ன கொறஞ்சது கீர பப்பாளி எடுத்துக்கணுங்க உடம்பு நல்லதுங்க ஹலோ
ஆ ஆ சொல்லுங்க
கேட்குறங்களா
ஆ கேக்குது
பப்பாளி எல்லாத்துலுமே எல்லா ஏதோ ஒரு வகையான சத்துக்கள் அதிகமா இருக்குற மாதிரி இருக்குது எல்லா உணவகத்திலயுமே
ம் ம்
கலந்து சாப்படுறது நல்லது பப்பாளி வந்து வாரத்துல ஒரு பத்து நாளுக்கு ஒரு வாட்டன்னு பப்பாளி எள்ளு இது கொல்லு கொல்லுன்னு தெரியுமா கொல்லு
உழுவல்ன வாங்க
புல்வல் ஆமா அது கொஞ்ச அடிக்கடி சட்னி பண்ணி கூட டிஃபன் குடுக்கலா அதையு குடுக்க பழக்கோங்க பப்பா
ம்
வந்து கொல்லு அந்த காலத்துலயே குதிரங்க சாப்ட்டு நல்லா நாட்டமா இருப்பாங்க இல்லயா வாட்டமா
ம் ம்
த்து ஒரு பைபர் மாரி இரும் இரும்பு சக்தி அதிகம்னு நினைக்கிறே அதுல எனக்கு சரியா தெரியாது இருந்தாலு அது கொல்லு சாப்டடுறவங்க வந்து குதிரைக்கு வர்ற மாரி நல்லா தெம்பு சக்தி இருக்கும்ன்னு சொல்லி சொல்லுவாங்க ஜனங்க அது மத்தரந்தான் பத்துக்கிறேன் அது சாப்பிட்டா கொஞ்சம் பைபர் மாரி நல்லா இருக்கும் ஒடம்புன்றாங்க
ஆ சரி எடுத்துக்கலா அப்படின்னா
உளுவுல் எடுத்துக்கோங்க நல்லது தான்
ம்
இதெல்லா சாப்ட்டுட்டு வந்தா ஓரளவுக்கு ஹெல்த் கண்ட்ரோல் நல்லா இருக்கு இரு இருக்கும்ன்றதுதா என்னுடைய எண்ணம்
சரி சரி ஆமா
உடம்பு எல்லாத்திலுமேல கலக்
எப்ப பார்த்தாலு ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல் அந்த வலி இந்த வலி இந்த வயசுலேயே நாற்பது வயசு கூட ஆகருதுல்ல இடுப்பு வலி முழங்கால வலி ஆ து ச்கால ஒத்துக்கிரது இல்ல இந்த சின்ன ஹாஸ்பத்ல ஹாஸ்பத்திரி போயிட்டே இருக்கு இந்த மாரி உணவுகள்ல்ல எடுத்துக்குனங்ன்னா கொஞ்சொ ஆரோக்கியமா இருக்கு ஒடல் அத மாரில்லா எங்க சாப்பிடுறது இல்ல கொஞ்சந்தா
ஆமா
இந்த காலத்து உணவுங்க எதாச்சும் கொஞ்சொ எடுத்துக்கணுனா கூட
ஆமா
நம்ம பாட்டி தாத்தா குடுத்த உணவுங்கல்லா கொஞ்ச சேத்து
அ அப்போ வந்து வெல்லந்தா அதிகமா சாப்புடுவாங்க ஆயா
ம் ம் வெல்லோ வந்து இரும்பு சக்தி இருக்குன்னுவாங்க வெல்லத்துல வெல்லொ அதிகமா சேத்துக்கணுனுவாங்க
அத விட வாழைப்பழம விட வாழைப்பழ தோல்ல சக்தி இருக்குதுன்னு சொல்றாங் ல அந்த மாதிரி கரும்புலயு உள்ளை மேலேக் க்கிற சக்கிலதா அதிகமா சக்திக்கிற மாதிரி இருக்குது.
ம் ம்
அதுதா வெல்லம் சாப்பிட சொல்றாங் கருப்பு தோல் கரும்புடைய தோல் தான ஆகறது வெல்லொ
ஆமா
சக்கையா இருக்கு இல்லயா
ஆ
அத அரிச்சுதா அந்த மாரி வெள்ளத்த வரவழிக்கிறாங்க கருப்பா
சேரி செரி
அதுக்கு எதெதோ போட்டு செய்யறாங்க ஆனா வெல்லம் வந்து ஒடம்புக்கு நல்லதுன்றாங்க.
ம் சரிமா சரி நல்லது சொன்னது உரையாடலுக்கு நன்றி.
நன்றி சரிம்மா ரொம்ப நன்றி
ம்